ஹலோ ஆ சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க சிஸ்டர் நீங்க
நல்லா இருக்கோ என்ன காபி டீல்லாம் குடிச்சாச்சா
குடிச்சச்சு சிஸ்டர் நீங்க எல்லா சாப்டிங்களா எதாவது ம் ஈவினிங் எப்டி போகும் உங்களுக்கு
ஈவினி் நல்லா போகுது கிளைமேட் இங்க வந்துட்டு மழை வர்ற மாதிரிய இருந்து மதியானத்துக்கு நேரத்துலா மேல இருந்து
சிஸ்டர் இங்க மழை பேஞ்சு இப்பதா விட்டுச்சு
விட்ச்சா இங்க வந்து மழை வரல ஆனா அப்டி வர்ர மாதிரியே அப்டி ரெண்டு மூணு துரள் அவ்வளதா ரொம்ப ஹவி ரெயின்லா இல்ல
ஓகே ஓகே சிஸ்டர்
நல்லா ஜாலியா இருந்திருக்கு உங்களுக்கு
ஆஹ் ஓகேதா சிஸ்டர் ரெண்டு கிட்ஸ் இருக்காங்க
சேரி
அவளு என்ஜாய்மெண்ட் தா பவர் கட்டு வேறையா அதனால ஹோம் ஒர்க் கே எழுத முடியாது அதனால அவங்க என்ஜாய் பண்ணுவாங்கு வச்சுக்கோங்க
ம் சரி நானு மழ வரும்ன்னு டீயல்லாம் போட்டு பஜ்ஜி எல்லா சுட்டு வச்சிட்டு வெளியில உக்காந்து இருந்த அப்டியே வானத்த பாத்துக்கிட்டே ஆனா வரலை அப்டியே காத்து மட்டும் கொஞ்ச ஹெவியா அடிச்சுது அப்டியே கலைச்சு விட்டுருச்சு
ஓகே ஓகே சிஸ்டர்
இப்ப ரீசண்டா எங்கயாவது அவுட்டிங் போனீங்களா
ஆ இல்ல சிஸ்டர் நாங்க எங்கயு போகல நீங்க
நானு எங்கயு போகல அந்த டைம் வந்துட்டு சிஸ்டரோட மேரேஜ் இருந்தது
எனக்கு பிரதரோட மேரேஜ் இருந்துச்சு
ஆ நல்லாதா போச்சு அதனால எங்கயும் போக முடியல அதுவே பிஸி ஆயாச்சு ஒரு மாசமா அதுக்கு பர்ச்சஸ் பண்றது ஷாப்பிங் பண்றது இல்ல ஒரு காமடியில சொல்லுவாங்க பொண்ணு என்னமோ இவங்கதா ஆனா கூட இருக்குறவிங்க பண்ற அலப்பர தாங்க முடியல அந்த கத தா
ஆமா சிஸ்டர் இங்கயு அப்டிதா ஒரு மாசம பிரதர்ஸ் பிரதரோட கல்யாணத்துக்கே ஒன் மந்த்த் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்கள அவ்ள தா லீவ் முடிஞ்சிச்சு
லீவ் முடிஞ்சிச்சி ஷாப்பிங் போவ அங்க போவ இங்க போவ இந்த பொண்ணு பர்ச்சஸ் பண்ணுதோ இல்லயோ பொண்ணு மாப்பிள்ளை அவங்க கூட இருக்கறவங்க தா ஏகப்பட்ட செலவு ஏய வீட்டுக்கார சொல்லுவாங்க ஓ தங்கச்சிக்கு தானமா கல்யாணம் அவளுக்கு மேல ஒனக்கு செலவாகுதே
ம் ம் ம் நீங்க தான தொன பொண்ணா இருந்திருப்பிங்க அப்ப
என்ன சிஸ்டர் கேக்கல
நீங்க தான தொன பொண்னா இருந்துருப்பீங்க சோ அதனால உங்களுக்குதா காச கொஞ்சோ அதிகமா இருக்கு உ அதாவ நீங்க வ நீங்க மேரேஜ் பண்ண டைம்ல இந்த மாரி ஃபெசிலிட்டிஸ் இருந்திருக் க்காது அதனால அத கொஞ்சயு அதுல தீத்துக்க வேண்டியதா
பொண்ணே யாரி ஓ சேரீ கட்றாங்களா என்னமோ சுத்தி வுடுவாங்க இப்ப லா அதுக்லா அட்வான்ஸ் ஆகிட்டு ப்ரீ பீளிட்டிங் எடுத் துதா கொண்டு வராங்க டக்குன்னு போட்டு கெட் பிர்ராங்க எ கல்யாணத்துக்கு அப்பல்லா வருவாங்க நாத்தனார் அப்படின்னு ரெண்டு பேர் வந்தாங்க சேலய சுத்தி விட்டாங்க நடக்க கூட முடியல அந்த அவசரத்துல அந்த அளவுக்கு ஸேரிய கட்டி விட்டாங்க இப்பல்லா எல்லா ரெடியாவே வந்துருது ஃப்ரீ பீளிட் பண்ணிதா எ தங்கச்சிக்கலா மூணு ஸேரி மூன்னு ஸேரி மே ப்ரீ பிளிட் பண்ணிதா கொண்டு வந்திருந்தாங்க
ஆ ஆ ஆனா சிஸ்டர் அது எல்லாத் த்துக்குமே அது கரெக்டா அளவா இருக்குமா
அளவு கே கேட்டாங்க ச் நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல ஸைஸ் எவ்வள வேணு அந்த ப்ளிட்ஸோட சைஸ் எவ்ள வேணும்னு கேட்டுக்கிட்டாங்க கேட்டுட்டுதா பண்றாங்க
சேரி சேரிங்க சிஸ்டர் நீங்களு அப்டிதா பண்ணிக்கிட்டீங்களா
நானுமே இப்ப அதா ஃபை நானே பண்ணிருவே ஃப்ரீ பிளிட் எனக் க்கு வந்து நா பண்ணிகிடுவே மத்தவங்களுக்கு பண்ணி குடுக்க தெரியாது ச் நம்மளுக்குன்னா அந்த நம்ம எப்டினாலு அஜஸ் பன்னீன்னு கெட்டிக்கிடுவோ ஆனா மத்தவங்களுக்கு பண்ணி குடுக்கலா நா வந்து பண்ணிக்கிட்டே எனக்கே யூடியூப் பாத்து பாத்து எல்லா கத்துக்கிட்டாச்சு
ஆ நானு கத்துக்கனு இன்னு அந்த அளவுக்கு எனக்கு ஸேரி கட்டுறத எனக்கு புடிக்காது வச்சக்கோங்களே ஆஹா அது ஒரே ஒரு மாரி இரிட்டேட்டிங்காவே இருக்கு அது வந்து செட் ஆகாது கட்டிட்டே இருக்கவங்களுக்கு பழகிடு
எனக்கு மட்டு போயிட்ர எப்படா இந்த ஃபங்க்ஷன் முடியு எப்படா டிரெஸ் சேஞ் பண்ணுவோன்ட்ருக்கு எனக்குமே
ஆ ஹ எனக்கு அதுக்குமே செட் ஆகாது நமக்கு அதுக்குமே செட் ஆகாதுன்னு வச்சுக்கோங்கள
ஸேரி கெட்டவே மாட்டீங்ளா
ஆ ஹா ஸ்கூல் போற டைம்ல கட்டுவோ ஸ்கூலுக்கு ஒர்க்குக் போயிட்டுருந்த அந்த டைமிங்ல கட்டுவ அப்ப மேல கோட் குடுத்துடுவாங்க அதனால அது எப்டி கட்னாலு பிரச்சனையே இருக்காது ஆஹா இப் இப்ப எல்லா ரொம்ப எப்பயுமே அத சுடிதாரு தா அதனால நமக்கு அது இப் பாத்தாலே பயந்து ஓடிருவே எங்கயாவது அப்டிதா இருக்கும்மே
நானு கல்யாணத்துக்கு முன அப்டித்தா இருந்தே ஆ கல்யாணத்துக்கு அப்புறோ ஆ எங்க அத்த எந்த ஃபங்க்ஷன் மே ஸேலதாமா கட்டணு ஸேலதாமா கட்டணு அப்டின்றுவாங்க ஆனா இப்ப ஃபங்ஷன்னாலே சேலனு ஆய்ர்து என்ன வருஷத்துக்கு ஒரு பத்து ஃபங்க்ஷன் வந்துருது எல்லா எடத்துக்கு பட்டு சேரிய கட்டிட்டே இருக்க முடியுமா கடுப்பா தா இருக்கு சரி என்ன செய்ய அப்டின்டு
ஒ நீங்க பட்டு சேரிய ரொம்ப லைக் பண்ணி எடுப்பீங்களா
நெறையா இருக்கு பட்டு சேரியாதா எடுத்து வச்சிருக்கே
எந்து பீரோ வழிய இருக்கு ஆனா எதயு எடுத்துக்கட்
கெட்ட மாட்டீங்க நா வந்து கொஞ்ச ஒல்லியா இருப்பேனா அதனால இந்த ஃபேன்சிலா எடுக்க மாட்டே நல்லா இருக்காது அதனால கொஞ்ச காட்டன் பட்டு அந்த மாரிதா எடுக்கறது அதனா கொஞ்ச குண்டா காட்டு அதனால
நா கொஞ்ச ஃபேட்டாதா சிஸ்டர் இருப்பே ரெண்டுமே சிஸரினா அதனால ஸ்டாடிங்ல வந்து கம்மியா தா இருந்தே அப்பொறோ ரெண்டாவது பாப்பாவு சிஸ் சேரிங்கறப்ப ஏறுது எறங்குது ஒரு மாச செய்யறு ஒரு மாசோ அப்டியே டல் ஆயிடு
ஓ ஓ சிஸேரியனாலே கொஞ்ச வெயிட் போட தா செய்யு
ம்
ரொம்ப கஷ்டப்பட்ருப்பீங்களே சிசேரியன் னா
ஆ கர்ண தப்பனா மரணம் மாரிதா போயிட்டு வந்தே நானு
ஏன்டா பிள்ளப்பேக்கோ
ஆ ஆ ஹா அதேதா சொல்ல வ நல்ல எமனயே பாத் துட்டு வந்தாச்சு அதுக்கு மேல நம்ம ஒன்னுமே இல்ல எதுவு மே இல்ல திருப்பி அந்த பக்க விலாம இருந்தாலே போதுங்கிற மாரி தா எனக்கெல்லா இருக்கு நெஜமாலுமே
எனக்கெல்லா என்ன தெரிமா பண்ட்டாங்க அ நார்மல் டெலிவரி ஆகு ஆகு ஆகு சொல்லிட்டு அதுக்கெல்லா ட்ரை பண்ணிட்டு லாஸ்ட் நேரத்துல வரல அ தல வரல ஆப் ப்ரேஷன் பண்ணிருவோன்டாக கடைசி நேரத்துல அப்ப அந்த வலிய அனு பவிச்சி இந்த வலிய அனுபவிக்கணுமா எனக்கு ரொம்ப பயமாயிட்டு ஃபஸ்ட்டு பயனுக்லா அய்யோ எனக்கு வேண்டவே வேண்டா என விட்டுருங்க நா வீட்டுக்கு போறேன்ட்டே
ம்
அப்புற எப்டியோ பண்ணி குடுத்துட்டாங்க நார்மல் டெலிவரி அந்த டைம்ல லாஸ்ட் டைம்ல இந் இந்த வலிய அனுபவிச்சி அந்த வலிய அனுபவிக்கனுமா
ம் எனக்கு அப்டிலா இல்ல சிஸ்டர் ஒன் மந்த் இருந்துச்சு அந்த ஒன் மந்த் த்துலையு பெயின் வந்துது எ ஹஸ்பண்ட் என்ன சொல்ட்டாரு இன்னு டெலிவரிக்கு இன்னு நாள் இருக்குல்ல அதனால பெயின் இப்போதைக்கி வந்தா ஆ பெயின் கம்மியா ஆகுற ஊசி இருக்குல்ல அத போட்டு பெயின் கம்மி பண்ணாங்க அப்புற என்ன ஆயிருச்சு அந்த ஊசி போட்டதுக்கு வாட்ரு கம்மி ஆயிடுச்சு பேபிக்கு அவங்களு எவ்ளோ நேர ட்ரை பண்ணி பாத்தாங்க நானு ஐசியூக்குல்லலா ரியாலிட்டி ஷோல்லா பாத்துட்டு வந்து ட்டு நார்மல் தா நார்மல் தா ஜாலியா ஐசியுலேயே ஃபோன பாத்துட்டு இங்கேயு இங்கேயு ஆடிக்ட்டு இருந்தே எவ்ளோ நேர ஆனாலு ம்ஹூ வேலைக் கே ஆகுல
ம் வலி வரவே இல்ல
ஆஹ வந்த வலி எடு த்திட்டாங்க இதுக்கப்புற தண்ணி கொறையதுனா என்ன பண்ண முடியு
கொறைஞ்சாலே கொஞ்ச ஹார்ட் பீட் கொறைஞ்சுரு
ஆ அதுனால வந்து ரெண்டுல ஒன்னு நானயுமே தட்டி தூக்கிட்டாங்க என்ன ஓ என்ன தா அலப்பற கூட்னாலு வேலைக்கே ஆகல னால இது பண் த்தாங்க செகண்ட்டு வந்து நார்ம்பல் ட்ரையே ட்ரை பண்லா தா பாத்தாங்க ப்ப மூணு வருஷ கேப்பு இருந்துதா அப்போ வந்து என்ன பண்ட்டாங்க ட்ரை பண்ணலா பட்ருந்தாலு பிரிஞ்சிச்சுன்னா வம்பா போகு அப்டின்
அது நால வேண்டான்ட்டாங்க அது மோ ரொம்ப ரேர் கேஸ் தானே ட்ரை பண்றாங்க ஆனா அப்பில்லா நடந்திருக்கிற மாரிலா போடுறாங்க ஆ அதா இப்ப தா நடப் ஃபஸ்ட் வந்து சிசெக்ஷன் ரெண்டாவது நார்மல் டெலிவரி நானு நறைய யூடியூப்ல ஒரு டாக்டர் அம்மாலா அடிக்கடி போடுவாங்க
ம்
ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நார்மல் டெலி ற ஆப்பரேஷன் ரெண்டாவது சீசெக்ஷன் இது நார்மல் அப்படிங்கற
வது கேப் இருக்கணு
ஆ அப்புல்லா பா அது ஆர்சி அது எனக்கு ஆச்சியமா இருக்கு அது எப்படி தையல் பிரஞ்சிரதா அப்படிங்கற மார்லா இருக்கு அனா அது வந்து ஒரு ஒருத்தருக்கு நடக்கதா செய்து
ம் இல்ல எங்ளியூ எனக்கு ட்ரை பண்ணாங்க ஆனா வந்து என் னனா சு அது ஸ்கேன் பண்ணுவாங்கள்ள அதுல வந்து மொத்தோ ஆறுல ஏழு லேயரோ என்னமோ இருக்கு அந்த ஒ ஒ ஒவ்வொரு லேயரூ கொஞ்சோ கொஞ்சோ லேட்டா தான இதாகு அதனால ரிஸ்க் கு நீங்க எடுக்க வேண்டா அப்டின் அவுங்க சொன்னதுக்கு அப்பறந்தா செகண்ட்டு சிசேரியன்னுக்கே போயாச்சு ரெண்டாவதுக்கு தா படாத பாடு பட்டாச்சு
ம் சோ அப்பா இப்ப இப்ப நென ச்சாலு நம்மளா சிங்க பெண்களுங்க நடிச்சிக்கிடணு
அட ஏங்க நீங்க வேற ஒன்னு
பெண்கள்
அப்டீன் சொல்லிக்க வேண்டிதா ஒரு ஸ்டேஜ் ஆனதுக்கப்பறோ அவங்க கேப்பாங்க நீங்கெல்லா எனக்கு என்ன பண்ணீங்கன்னு வந்து பாத்தா தான தெரியு டங்கு டிங்குவாரு கலுண்டு போய் அதறு
நானு எங்க அம்மாளு இப்படிதா செய்வே ரொம்ப ஸ்கூல் படிக்கும்போ ரொம்ப எங்க அம்மாவ டார்ச்சர் பண்ணுவே அனா எனக்கு அந்த டெலிவரி ரூம்ல போயிட்டு அந்த வலிய தாங்கும் போது அப்ப நம்ம அம்மாவு நம்ம இப்படிதான பெத்துருப்பாங்கா அப்டின் நா ஃபஸ்டு ஃபஸ்ட் எனக் கொழந்த பெறந்துண்ணெ எங்க அம்மாட்ட எம்மா என்ன மன் னிச்சிருங்கமா அப்படின் சொல்லி கேட்ட அந்த ஒரு வரு
அக்கா அவங்க அந்த ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்குல்லாதைரியொன் ஒண்ணு இருந்துதுங் க்கா புரிதா இல்லயா அவுங்களுக்கு இருக்கறதல்லா நமக்கு இல்ல நம்லே தா ஐயோ பிள்ள அடிச்சாலு நோகிருவாங்களோன்ட்டு அந்த ஒரு இதுலே வளத்
இவுரா நம்மளுக்கு மனசளவுலையு தைரியோ கெடையாது ஒடம்பளவுலயூ பலோ கெடையாது
ம் எனக்கு இதல்லா பாத்ததுக்கப்பறோ தா போங்கடா இனிமே எத்தன ஊசி குத்துனாலு இந்த ஒடம்பு தாங்கு போங்கடாங்கற மாரிதா வந்துச்சு முன்னல்லா ஊசிய பாத்தாலே ஊசி வேணுதா போட்டு போக வேல முடிஞ்சிதா அப்டிங்கற மாரிதா இருக்கு
அது எங்க ஆச்சி எங்க அம்மாவோட அம்மா பத்து பிள்ள பெத்துருக்காங்க அந்த காலத்துல அசால்ட்டா சொல்லுவா அங்க என்ன ஒன்னுக்கே இப்டி முக்கிட்டு கெடக்க ஆ நா பத்து பிள்ள அந்த காலத்துல பெக்கலயா வளக்கலயா அப்டின்னுவாங்க நீங்க வளப்பீங்க நீங்க யாரு நாங்களு நீங்களு ஒன்னா
ம் அப்ப மோத சீக்கிரோ பெத்துருவாங்க அப்பறோ அவுங்க வளந்ததுக்கப்பறோ அடுத்தடுத்தது அவுங்க அவுங்களே வளத்திருவாங்க அக்கா தங்கச்சி
ஆமா ஆ இப்ப ரெண்டு புள்ள வளக்கறதுக்கே நீ இப்டிலா டார்ச்சர் பண்ணுது பிள்ள சேட்ட பண்ணுது அப்டின்ற நா பத்து பிள்ளய வளக்கலயா அப்டிம்பாங்க
மொத நம்ப தாத்தாங்கள சொல்லணு
ஆமா ம் அ சொல்லுவாவே அ இப்பல்லா ஒங்களுக்கென்ன ஆ உங்களுக்கு என்ன புருச மார்லா சப்போர்ட் பண்றாங்க எங்களுக்குலா என்ன புருஷமார் சப்போட்டா பண்ணாங்க பிள்ளைய மட்டுதா தருவாங்க பிள்ளைய மட்டுதா நாங்க வளப்போ ஆம்ம ஒரு தடவக்கூட உங்க தாத்தாலா எட்டி பாத்தது கெடையாது அப்டிம்பாவ
அதுவேனா க அப்டீ சொல்லுவாங்க என்ன கேட்டா இந்த காலத்துல அவுங்க இது பண்ணிக்கணு
ஆமா
ஓ பாக்கலா சிஸ்டர் என்னமோ அ அப்டியே போவுது காலம் மாறிக்ட்டே இருக்குல்ல
ஆம்மா டெக்னாலஜி டெவலப் ஆயிரிச்சி
முன்ன நாமிருவ நாமிருவர் நாம் மூவர் வர்து ச்செ அப்புறோ நாம இருவர் நாம் ஒருவர் வந்துச்சு இப்ப நாம் இருவர் நாம் ஒருவர் வந்துருச் ச்சு அப்டின் ஆமாவ் வெ அ வேற இவரூ மாற மாற அ வந்துருச்சு என்னப்
நம்மளே ரெண்டு பேர் இருக்கோ நம்மளுக்கு எதுக்குப்பா இன்னொர் த்தர் வேணாப்பா அப்டின்றாங்க
ஆமா சிஸ்டர் சேரி நீங்களூ ஒடம்ப் பாத்துக்கோங்க ஹாப்பியா இருங்க வாழ்க வளமுடன் மறுடியூ மீட் பண்லா டச்லே இருக்கலா ஓகேவா
அ ஓகே
ஓகே சிஸ்டர் தே்ங்க்யூ ம்